த
ம் கேக்குது
அ சொ சொல்லுடி ம் அப்றோ பெரிப்பான்னா அப்பா கூட பெறந்தவங்களா
அ ஆமா அதனாலதா செரி கொஞ்ச நேரோ கழிச்சு அடிக்கிறே அப்டின்னு சொன்னே
ஓ செரி செரி செரி ம்
வந்துட்டு ஸ்வீட்டு முறுக்கு அதெல்லா வாங்கி குடுத்துட்டு போறாரு
என்னவா திடீர்னு
அவுங்க ஊர விட்டு கெளம்புறாங்கடி அந்தது ஆமா அந்த இது வே இது முடிச்சாச்சுல்ல வீட வித்தாச்சு
வித்தாச்சா
ம் வித்து முடிச்சாச்சு அது ஒரு கலவரமே நடந்து முடிஞ்சுச்சு அது அப்றமா பேசலா
சேரி சேரி சேரி
அது கிளம்பிட்டாங்க இன்னைக்கு ஜாமான்ல்லா அள்றாங்க
ஒ ஒ ஒ
அதா பாத்துட்டு ஸ்வீட்டு இதெல்லா குடுத்துட்டு பாத்துட்டு கெளம்புறோன்னு சொல்லி போற ம் நேத்து நைட்டே நெறைய ப பஞ்சாயத்து நடந்துச்சு ஒரே பெரிய பிரச்சன ஆயி
எல்லா வீட்லயு இப்டிதா போய்கிட்டுருக் கென்ன ம் அதுதா ஆமா தம்பி போய்ட்டானா
ம் அவ ஒம்போது மணிக்கலா போயாச்சு
சேரி சேரி என்ன செஞ்சு குடுத்த சப்பா சாப்பாடு
அதுஇது என்ன சோறு வடிச்சுட்டு காலிஃப்ளவர் சூப்பு வச்சே
அ அ
ம் காலேல சூப்பு ஊத்திட்டு கத்திரிக்கா வருத்து வச்சிருந்தே அத வந்து காலைல ஊத்தியாச்சு ஒரு முட்ட ஒண்ணு ஊத்தி குடுத்தே
ம் ம்
மத்தியானோ அதே காலிஃளவர் சூப்போட உருளக்கெழங்கு வறுத்து குடுத்து உட்டுருக்கே
சேரி விடு சேரி சேரி ம்
ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழ வச்சு உட்டே மாதுளம்பழம் வேணான்னு ஒரே அழுக
ஓ இது புள்ளய ஏண்டி அத சாப்டவே மாட்
இவனுக்கு அந்த கொட்ட இருக்கறது புடிக்க மாட்டேங்குதுடி சாஃப்டா அத வாட்டுக் எடுத்து வாய்ல வச்சா அத முழுசா சாப்ட்றணு இந்த துப்புறது அத ஒதுக்கி கொண்டு வர்றது இந்தது புடிக்காது இந்த மாரி ஐட்டம்ஸ்
புடிக்க ஓ சேரி சேரி சேரி
அதுனால அ அந்த திராட்சே
ட்றலால்ல நீனு
ஜூஸு சாய்ங்காலோ வரைக்கு தாங்காதுல்ல கசந்து போயிரு
ஓ சேரி சேரி
இது அதுவு ஒரு நிமிசத்துல குடிச்சிட்டு உக்காந்துருவா சாம அப்றோ மத்த பிள்ளைங்கல்லா சாப்பட்றத வேடிக்க பாத்துட்டே இருப்பா
வேடிக்க பாத்துட்ருப்பானோ செரி செரி
அதுக்குதா மாதுளம்பழோ உதுத்து குடுத்துட்டம்னா அத மென்னு மெது மெதுவா சாப்ட்டுகிட்ருப்பான் னு குட்த்த அங்க ஸ்கூல்ல போனாலாவ்து மேமுக்கு பயந்து அத சாப்
பயந்தாது சாப்ட்ருங்க ஆமா ஸ்கூலுக் குடுத்து உட்றது நல்லத் தா
ம் ம் அதுனால தா
சேரிடி ம்
அதா எல்லா பாக்கறவுங்கல்லா அந்த சின்னத எப்ப ஸ்கூல்ல சேக்க போறன் தாண்டி கேக்கறாங்க
அடி இப்ப நானு அதுதா கேக்கலான்னு வந்த
போற அவன எப்ப சேக்க போற இத தா கேட்டுகிட் டே இருக்கா அவனுக்கு இப்பதா ரெண்டு வயசாகுது தேவே கேட்டா தம்பி எப்ப ஸ்கூலுக்கு ஆ தம்பி எப்ப ஸ்கூலுக்கு வருவாமா எங்கூட அப்டின்
அ அ பரவால்ல
த பர்டே வரட்டு பர்டே முடிஞ்சது உங்கூட அனுப்பி வுட்றே தம்பிய அழு தானா பத்தரமா பாத்துக்க அப்படின் சொன்னே ஆ சேரி நா பாத்துக்கறே என்னைய மட்டு தனியா கொண்டு போய் விட்டீங்க இவனுக் மட்டு நா பாத்துக்கணுமான் கேக்கறா நீந்தானமா அண்ணே நீந்தா பாத்துக்கணும் அப்படின் சொல்லி மைண்ட ப்ரெய்ன் வாஷ் பண்ணி அனுப்பி உட்ருக்கே நீ சாய்ங்காலோ வா உனக் புடிச்ச மாரி ஸ்நாக்ஸ் எதாவ்து தரே நீ இத ஃபினிஷ் பண்ணிட்டு மட்டு வந்துரு அபடின் சொல்லி குடுத்து உட்ருக்கே
சேரி சூப்பர் சூப்பர் ம்
தாகவு நேத்தெல்லா கொஞ்சோண்டு வ சாப்டாம வச்சிட்டா ரொம்ப நாள் ஆகவு ஸ்லோவா சாப்ட்ருப்பா போல
ஓ அதுனால ஆமா இவ்ளோ நாள் லீவு முடிஸ்ட்டு அ
டைம் ஆயிர்ச்சின் சொல்லி எடுத்து வெக்க சொல்ட்டாங்களா
அப்டியா
அதுனால கொஞ்சோண்டு வச்சுட்டேம்மா அப்டின்னா சேரி பரவால்ல பரவால்ல அப்டின் சொன்ன அது டெய்லி சாப்ட சாப்ட வந்துருன் சொல்லீட்டு
வந்துரு ஆமா இனி பழகீருவா இனி ரெகுலரா போறான்ல ஸ்கூலுக்கு ம் என்னடி இப்பிடி பழக்கீட்ருக்கறே
அதா வேற என்ன பண்றது ஏய் சாப்பிடவே இல்லடி டி வி முன்னாடி உக்காந்தது தா கால்ல டி வி ய போட்டா நைட்டு அமத்துடானா ஏ அமத்தணுன் நைட்டு கேக்கறா
அய்யய்யே
ஃபுல்லா டி வி ஐயோ எப்படா ஸ்கூல் தொறக்குன் இருந்துச்சு அவனுக்கு கண்ணுக்கு கீழ அந்த கட்டி வந்துகிட்டே இருக்கு ரெண்டு கண்ணுலயு கட்டி வர ஆரம்பிச்
அது ஒரே எடத்துல ஒக்கார்றது சூடு டி வி பாத்துக்கிட்டே இரு து எல்லா சேந்து கண் கட்டி வருது போல
அதா கண்ணு கட்டி வருதுடி அ தலைக்கு குளிக்க ஊத்துனம்னா கட்டி அப்டியே கொறையிது மறுபடியு வருது ஆ அன்னா ஆனா உள்ளு க்குள்ள இருந்துட்டே இருக்கு அது அப்பப்ப கொஞ்ச வீக் கம் குடுக்குது மறுபடி உள்ளாற போது அந்த மாரி பண்ணுது
ஓஹோ அய்யியோ
ம், டாக்டர்ட்ட மொத காமிச்சப்ப சும்மா சூட்டு கட்டிதா இந்த இது கிரீம் வந்து கண்ல போடுங்க சரியாயிருநாங்க ஆனா அது கிரீம் போட்றப்ப மட்டுந்தா கேக்குது அதுக்கப்பறோ கேக்க மாட்டிங்
கேக்கமாட்டிங்குது அய்யய்ய அப்ப நீ வந்துட்டு நல்ல ஜூஸ்கள் பழங்கள் குடுத்தாதா அவனுக்கு அந்த சூடெல்லா கம்மியா ஆகு
அதா அதுக்குதா இதெல்லா குடுத்துருக்கே டெய்லி த டேட்ஸ் ப்பாவே குடுப்போ அப்படின்னு சொல்லி நேத்தி ஸ்வீட் க்காடு போட்டு குடுத்து விட்டே மாதுளம் பழம்
ம் இந்த பாதாம் பாதாம் பிசுன்னு அது குடுக்கலால்ல ஊற வச்சு ஜூஸ்ல போட்டு
அது நா நானே அதுல சாப்ட்டது இல்லடி
அது ஒண்ணு பண்ணாது நல்லாருக்கு சூப்பரா இருக்கு
அது குளிர்ச்சின்ல சொல்லுவாங்க
அதா சூடா இருக்குல்ல நீ குளிர்ச்சிக்கு குடு அவனுக்கு
சளி புடிச்சிறதா இங்க காரைக்குடி ஃபுல்லா காய்ச்ச பரவுதுடி
ஓ அப்படியா
ஆமா
சேரி சேரி சேரி, ம், சேரி அப்பனா வேணா அப்ப பாத்துக்க பாத்துட்டு குடு ஆனா சும்மா இத்தூணுன்டு ஒரு கொஞ்சோ ஒண்ணு போட்டினாலுமே ஊற போட்டினாலுமே நல்லா நறைய வந்துரு
அப்டியா
ஆ ஆமா நல்லா இருக்
அது எப்படி சும்மா அத என்னவா அப்டியே ஸ்பூன்ல எடுத்து சாப்புட்றதா?
ஸ்பூன்ல எடுத் து பால்ல போட்டு குடிக்கலா இல்லன்னா நீ ஜூஸ் குடுத்தீனா ஜூஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணி குடுத்துரு அவ்ளோதா
ஜூஸ் போட்டுட்டு அத போட்டு மிக்ஸ் பண்ணி குடு
இது ரெண்டுமே காலைல இதுங்கனுமே பாலுமே பாலுமே இப்ப சாங்கால மாத்திட்டேன்டி காலைல குடுக்குறத நிப்பாட்டிட்டு சாயங்காலம் மாத்திட்டே
குடுக்குறது நா குடுக்காம இருக்கிறதுதா நல்லது ஏன்னா அப்பதா சாப்ட்டு
அதா அதா சாப்பாடு கொறைஞ்சு போயிரு, வயிறு ஃபுல்லா இருக்குன்ட்டு சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு பால சாய்ங்காலோ மாத்திட்டே
ஆ அதா நல்லாருக்கு
கேக்குதா
ஆ சொல்லு சொல்லு சொல்லு கேக்குது
நீ பேசுறது ஒரு மாரி சவுண்டா கேக்குது
அதா அதா இப்ப கேக்குதா
இல்ல
இப்ப இப்ப இப்ப கேக்குதா
கேக்குது ஆனா ஒரு எரைச்சலோடையே கேக்குது
அது எரச்சல் அந்த மேல இது போயிட்டு இருக்குது ம் சொல்லு
சேரி சேரி ஆ இப்போ ஓகே
அ அது சவுண்ட் கேட்டதுனால கேக்கல உனக்கு ம் காலையிலே அது இந்த மேல அ ஏர்ஃபோர்ஸ்சு ஃபிளைட்டு ட்ரெய்னிங் ஃபிளைட்டு போகு
அப்படியா
ம் எனக் அது போண்ச்சுன்னா கொஞ்சோ இதாகு
சேரி சேரி
ம்
நீ என்ன மோடம்ந்தான யூஸ் பண்ற
ஆமாம்மா மோடோ தண்டி அதுதா யூஸ் பண்ணிட்ருக்க வெளில நிக்கிறனால ஒனக்கு தாவது கேக்குது சவுன்டு வாசல்ல நிக்கிறனால அத்த தூங்கிட்டு இருக்காங்ளா டிஸ் டிஸ்டபன்ஸ் ஆகுன்ட்டு வெளில வன்ட்ட நைட்டெல்லா தூங்கவே இல்லடி அத்த ஒன்ற மணிக்கி அ வலி ஆமா ஒன்ர மணிக்கி எழுப்பி பால் குடுன் சொல்லி பசிக்குதுன் சொல்லி பால் ஆத்தி குடுத்து அயோ செய் பாவமாவு இருக்கு
இதாலயே வேல பாக்கவு முடியாது கஸ்
ஆமா க்கும் பாவமாவு இரு கு அவுங்கள பாத்தா வேற யாரு இருக்கா பாக்குறதுக்
ஆனா நைட்டு தாண்டி வலிக்கு எல்லாமே அது அது ஒண்ணும் பண்ண முடியாது
இந்த மூட்டு வலியும் கொஞ்சோ வலிக்க தா செய்யுமாமா அவளு சொன்னால்ல கொஞ்சோ அப்டி தா இருக்குன்டு ஆம்மா வேறென்ன வன்றது வே என்ன வேணா சொல்லச் சொல்லு
வேணானாலு அவங்களுக்கு வலி இருந்துச்சுல்ல வேணான்னு விட்ரவு முடியாதுல்ல
விட்றவு முடியாது நம்ம கஷ்டப்படுறது யாரு கூப்புட்றது யாரு நம்மலு சேந்து தானே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோ இருக்கோம்
அதுக்கென்ன பண்ற சரி விடு சரியாட்ட இன்னொரு கால் வேற இருக்கே அது எப்ப டி பண்றதா சொல்லிருக்காங்க ரெண்டாது காலு ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதாடி ஓ வாய்ஸ் எதுமே கேக்கல எனக்கு ஹலோ டவர் இருக்கான் பாரு ஒனக்கு நடந்துட்டே பேசுனியோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா என்னடி எவ்ள நேரமா கத்திட்டு இருக்கே ஏற்கனவே எங்க நின்டு பேசுனியோ அங்க நின்டு பேசு சவுண்டு் கேக்குதா பாப்போ எடோ மாறிட்டியா நடந்துட்டே வீட்ட சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்கியோ சே பாரு நா அடுத்த கால் பண்றப்ப பண்ற பாய்